ஆஹ் வணக்கம் கேக்குதுங்களா இப்போ
இப்ப கேக்குது உங்களுக்கு கேக்குதா என்னோட
ஆஹ் கேக்குது கேக்குது கேக்குது
என்ன பண்ணிட்ருக்கீங்க இந்த வெயில் காலத்துல எதுவும் புதுசா ஏதாவது கத்துக்கவே கத்துக்கிட்ருக்கீங்களா என்ன எப்டி உங்களுக்கு நேரம் போகுது
ஆஹ் வெயில் காலத்துல வெயில் காலத்துல கொஞ்சோம் கஷ்டமாதா போயிட்ருக்கு மதிய நேரங்கள் எல்லாம் சமாளிக்கிறது கொஞ்சோம் கஷ்டமாதா இருக்கு, ஆஹ் ஆஃப் ஒர்க்கு வீடு அந்த மாரிதான் பெருசா ஒண்ணும் கத்துக்ல ஆஹ் ஏதாச்சும் கத்துக்கணும்னு தான் தோணுது பாத்துட்ருக்க ஆன்லைன்ல ஏதாச்சும் நல்லதா ஏதாவது கத்துக்கற மாரி கோர்ஸு ஏதாச்சும் இருந்துச்சுனா கத்துக்கலாம் ஸ்கில்ஸ் நீங்க என்ன பண்றீங்க நீங்க உங்களோட சம்மர பத்தி சொல்லுங்க உங்களோட லேர்னிங்ஸ் பத்தி ஏதாச்சு சொல்லுங்க ம்
கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு அப்டின்போது இந்த வெயில் காலத்துல ஏன்னா இது ஒரு பெரிய விடுமுறை இதுல வந்து எதாவது கத்துக்கலாம் அப்டின் போது நான் வந்து ஏதாவது மொழி கத்துக்கலாம்னு ஆசைப்படுறேன் அதனால அதை யோசிச்சுட்ருக்கேன் அப்டி கத்துக்கலான்னு போது எனக் க்கு என்னோட சின்ன வயசு தான் ஞாபகம் வருது நான் சின்ன வயசுல வந்து பள்ளி பருவத் த்துல வந்து ப பள்ளிக்கூடம் போனாலுமே சிறப்பு வகுப்பு ஏன்னா வீட்ல எப்பவுமே வந்து சாயங்காலம் அனுப்பிடுவாங்க எல்லாரும் வீட்லயும் சரி வேல பாப்பாங்கனால வீட்லந்து படிக்க மாட்டாங்கன்னு சொல்ட்டு தனியா வகுப்பு அனுப்பிடுவாங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு போனா ஒரு ஒம்பதரைக்கு வர மார்ருக்கும் எல்லாரூ ஊர்லயும் இருக்கும் எல்லாரும் எல்லாரும் போய் அங்க அங்க போய் உக்காந்துருவாங்க அங்க மூணு நாள்ட்ருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தவங்க நடத்துவாங்கன்னு சொல்லலாம் அப்படி வந்து சிறப்பு வகுப்புல நான் நறைய எனக்கு நான் அப்புடிதான் நான் நறைய படிச்சிருக்கனே சொல்லலாம் அந்த மாரி காலத்து தான் எனக்கு ஞாபகம் வருது இப்போ நான் இந்த இதுக்கு போணும்னு நனைக்கும் போது ஏன்னா அப்பல்லாம் வந்து நம்மளுக்கு பள்ளிக்கூடம் முடிஞ்சோன சரி வந்தோமா ஆறு மணிக்கு அடுத்து அங்க போய் அங்க அங்கதான் நறைய வீட்டுப்பாடம் எல்லாமே பன்ற மாரி இருக்கும் சொல்லலாம் அந்த மாரி எடத்துல அங்கயே நமக்கு நறைய நண்பர்கள்ட்ரு ப்பாங்க அந்த ஊர்ல அது சரி நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கிற சில நண்பர்களும் சரி அங்க இருப்பாங்க அது கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்னு சொல்ல அங்க வந்து நறைய வெளயாட்டு வெள்ளாட்டுறது அஹ் ஏன்னா அங்க வந்து நறைய பேர்ருப்பாங்க எப்படி எப்புடி பாத்தாலும் கும்பலா உக்கார்றதுன்னு ஒரு சந்தோஷமா இருக்கும் ந்தாலும் நறைய பெரிய ஆள்களும் இருப்பாங்க சின்ன பசங்களும் இருப்பாங்க நம்ம வயசுல இருக்கிறவங்களும் இருப்பாங்கன்னும் போது சந்தோஷமா இருக்கும் சில நேரத்துல அங்க சிறப்பு வகுப்புல என்ன வருஷத்துக்கு ஒரு மூட வந்து கொண்டாடுவோம் சரி அப்புடின்னு சொல்ட்டு அது ஒரு விழாவா ஏதாவது ஒரு விழா கொண்டாடிட்டு அஹ் இனி ப்பு சாப்பறது அஹ் இது பண்றது அஹ் அஹ் பிய டான்ஸ் ஆடுறது அப்டின்னு சொல்ட்டு நம்ம க பள்ளிக்கூடத்துல எப்டி ஒரு ஆண்டு விழா கொண்டாடுவோமோ அங்கேயும் ஒரு ஆண்டு விழா கொண்டாடுற மார்ருக்கும் அது பாக்குறதுக்கே நல்லா இருக்கும் இன்னொன்னு என்னன்னா சிறப்பு வகுப்பு புன் போது சிறப்பு வகுப்புக்கு கண்டிப்பா போக போக வந்து ஒரு பத்து பதினொன்னு போய்டுனா அதோட காசு விலைகள் கூடும் இன்னொரு சிறப்பு வகுப்புல ஒரு அழகான விஷயம் என்னன்னா நறைய கத பேஸ்லா சில நேரங்கள்லாம் இரவு நேரத்துல வந்து அ மின் வசதி இருக்குாது கரண்ட் கட் ஆயிடும் போது அது ஒரு மண் நேரம் போயிரும் அப்புடின்னு போது சரி அப்புடின்னு சொல்ட்டு எல்லாரும் கேல கேண்டல் வச்சிட்டு கத பேசுவோம் பேய் கத அந்த கத இந்த கதன்னு அது பேசுறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரு கூடையும் வந்து ஜாலியா பேசுறது வெள்ளாட்டு வெளாட்றது ராஜா ராணி வெள்ளாட்றது இது வெள்ளாட் ட்றதன் சொல்ட்டு சின்ன பிள்ளைல எல்லாமே சந்தோஷமா இருக்கும் இந்த சிறப்பு வகுப்புன்னும் போது எல்லாரு கூடியும் இருப்போம் எந்த வயசுன்னு பாக்காம எல்லார் கூடியும் சந்தோஷமா இருப்போம் அஹ் பள்ளிக்கூடத்துல கூட நம்ம வகுப்புல உள்ள பசங்கள் தான் இருக்கும் இங்க எல்லாரும் கூடன்னும் போது அது ஒரு தனித்துவமான சந்தோஷமா இருக்கும்னு சொல்லலாம் நீங்க இந்த மாரி உங்களுக்கு அனுபவம் இருக்கா
ஆஹ் ம் எனக்கு சிறப்பு வகுப்பு பெருசா அனுபவம் இல்ல நா வந்து ஒன்பதாவது படிக்கும் எட்டாவது படிக்கும் போது என்னமோ ஒரு டைம் அந்த வருஷம் மட் ட்டுந்தா ஒரு சிறப்புல அஹ் சேர்ந்தே உஹம் அது ஜாலியாதான் இருந்துச்சு ஆனா ப் அ ரொம்ப இந்த பஸ்ஸுல போகணும் பேருந்துல போகணும் வீட்டுட்றந்து தூரம் அப்டிங்கிறதுனால நா அத பத்தி பெருசா சிற க்குள்ள சேந்தது இல்ல சேந்த சேர்ரதுக்கான ஆச ஆசப்பட்டது இல்ல அத மாரி ஸ்கூல்லியே தா நடக்கு சிறப்பு வகுப்பு ப சாந்தர இன்னைக்கு முடிஞ்சுச்சுனா ஒரு அஞ்சரலேர்ந்து ஒரு ஆற்ர ஏழு அந்த மாரி சிறப்பு வகுப்பு நடைபெறு நெறய பேரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பட் இருந்தாலு நா பெருசா ஜாயின் பண்ணதில்ல ஹோம் வர்க்லா குடுத்தாங்கனா நீங்க ஹோம் ஒர்க்லா நெறைய பேர் அந்த சிறப்பு வகுப்புல போய் முடிச்சு ட்டு வந்துருவாங்க ஆனா நா எல்லா பெருசா ஹோம் ஒர்கே முடிக்க மாட்டே அ ஹோம் ஒர்க் எப்பவாச்சு ஒரு தடவ முடிப் முடிப்போ அந்த டைம்ல ஹோம் ஒர்க் கேக்காம போயிருவாங்க அந்த மாரி நா ஹோம் ஒர்க்லா பண் பண்ணிட்டு போய்ட்டா அந்நன்னைக்கு ஜாலியா இருக்கு ஆனா கேக்க மாட்டாய்ங்க ஆனா டென்த் தேடி புடிச்சு கேட்டு ஏதாச்சு திட்டுவாங்க அ அதா அந்த மாரிதா பெருசா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெடையாது
ம் நீங்க சொல்ற மாரி கரெக்ட் தா ஏன்னா பள்ளிக்கூடத்துலேயு சிறப்பு வகுப்பு வப்பாங்க எனக்கு அப்படி வச்சதுன்னா எனக்கு வந்து பத்து பதினொன்னு பன்னெண்டு இந்த மாரி நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஒரு பெரிய வந்து பரீட்சை எழுதும் போதுல்லா அந்த சிறப்பு வகுப்பு இருக்கும் எனக் பதினொன்னு பன்னென்டும்போது எனக்கு காலையிலயே வச்சுருவாங்க எ எனக்கு சாயங்காலம் வைக்கிறுனு ஆசையா இருக்கும் ஆனா எங்க இதுல நேரம் படி இங்க நாங்க இருந்த ஒரு ஒரு ஒ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காலையில வச்சாங்க சாயங்காலம் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டி தா வைப்பாங்கன்னு நெனைக்கிறே ஏன்னா சாயங்காலலா இருட்டா இருக்கு வெளையால்லா அப்டினு ஒரு ஆச இருக்கு அதுலயு வெளையாடலானா நம்ம வீட்ல இருந்து இருக்ற சிறப்பு வகுப்பு வேற பள்ளிக்கூடத்துல இருக்க சிறப்பு வகுப்பு வேல ஆனா சாயங்காலம் இருட்டா இருக்குனு ஒரு இது இருக்கு காலலனா காத்தாலையே எந்திரிக்கணுனு ஒரு இது இருக்கு காலைலயே எந்திச்சு கால சாப்பாடுமே கொண்டுட்டு போயிடுவோ அதனால வீட்ல தா கொஞ்ச கஷ்டமா இருக்குன் சொன்ன எல்லாருக்குமே அந்த சிறப்பு வகுப்பு போறவங்களுக்கு இந்த பதினொன்னு பன்னெண்டாம் போது அந்த ரெண்டு வருஷம் வந்து அப்டியே அந்த சிறப்பு வகுப்பு போட்ருவாங்க காலையிலயே போயிடணு கால சாப்பாடும் எடுத்துட்டு போயிடணு மத்தியானம் சாப்பாடும் எடுத்துட்டு போயிடணு காலையிலயே நம்மளுக்கு அந்த தூக்கம் தா நிறைய வரும் ஏன்னா அந்த தூக்க கலக்கத்திலயே போய் அவங்க நடத்துற என்ன ஏதோ அறிவியலோ ஏதோன்னு அதுல உட்காந்துட்டு படிக்கிறதுங்கிறது ஒரு கொடுமையான விஷயோன்னு சொல்லலா ஆனா முந்திலா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒன்பதாம் வகுப்புலேயே அந்த பத்தாம் வகுப்பு பாடத்த நடத்திருவாங்க பதினோராவது வகுப்புலேயே அந்த பன்னெண்டாம் வகுப்பு பாடத்த நடத் திருவாங்க ஆ சில நேரத்துல வந்து நம்ளுக்கு பதினொன்னு படிக்கிற மாரி இருக்கு அப்டின்னும் போது எல்லாத்தயுமே மண்டையில திணிக்க முடியாது காலையில நம்மளுக்கு வந்து அந்த எப்படினாலு சரி நமக் என்னதா கெளம்பி எல்லா பண்ணாலு சரி அங்க போய் இருந்தாலு அந்த காலை தூக்கம்ங்கிறது நம்ளுக்கு எப்பவுமே ஒரு எட்டு மணி ஒம்போது மணிக்கு தா நம்மளுக்கு விடியும். அங்க நம்மளுக்கு ஆறு மணிக்கே உக்காந்துட்டு ஒரு பாடத்த படிக்றோ. அமைதியா இருக்குன்னா அது எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. ஆனா அது ஒரு அழகான இப்ப நெனைக்கும் போது அது சிரிப்பா இருக்கும். இப்டில்லா நம்ம போய் படிச்சோமே இந்த மாறி எல்லா இருந்துச்சே அப்டின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப் பா இருக்குனு சொல்லா. அதே மாரி எனக்கு வந்து அ நா சொன்ன மாரி வீட்ல வந்து சிறப்பு வகுப்புனும்போது அது நா நெறையவே பாத்திருக்கேன் சொல்லலா. நம்ம நெறைய வந்து எல்லார் கூடயும் பழகறது பக்கத்துல உள்ள பெட்டி கடைக்கு போறது ஆ போறது தெரியாம போவோ ஏன்னா வீட்ல யாராவது பாத் த்துருவாங்களோ ஏன்னா அந்த ஊருக்குள்ளதா இருக்கூ யாரும் சொல்லிக் குடுத்துருவாங்களோனு‌ சொல்ட்டு பெலி பெட்டி கடைக் போமாட்டோ யாரையாவது சொல்லி தா வாங்குவோம் அதுக்கப்புறோ அங்க இருந்துட்டு எல்லாரும் பேசற்து பழக்றது அ ஏதாவது தப்பு பண்ட்டோன்னா இல்ல ஏதாவது மதிப்பெண் கம்மியா எடுத்துட்டோன்னா அங்கியுமே நம்மளுக்கு வந்து தோப்பு காரணம் போட சொல்றதுன்ட்ருக்கூ ஒருத்தர் காத மாத்தி மாத்தி புடிச்சு இந்த தோப்பு காரணம் போட்ணு நூறு வாட்டி ஒவ்வொரு மதிப்பெண் எந்த மதிப்பெண் கம்மியா இருக்கும் நூறு வாட்டி தோப்பு காரணம் போட்ணு ஒரு ஒரு பாடத்துக்கு அப்டின்ட்ருப்போ இதெல்லாம் வந்து சிரிப்பா இருக்கும் மாத்தி மாத்தி போடுவோ ஒரு ஆண் ஒரு பெண் அப்டின் சொல்ட்டு மாத்தி மாத் த்தி காத புடிச்சு போடும் இந்த மார்ல்லா இத நெனைக்கும் போது எனக்கு சிரிப்பா இருக்கும்னு சொல்லா நீங்க என்ன மாரி தண்டனைல்லா வாங்கிருக்கீங்க உங்களுக்கு எப்புட்லா இருந்துச்சு
ஆ நாங்க தண்டனைன்னு பாத்தீங்ன்னா ம் வெளில நிக்க வெப்பாங்க முட்டி போட வெச்சிருவாங்க அதுக்கப்புறோ அ தோப்புக்காரனும் போட வெச்சிருக்காங்க எல்லா தண்டனையும் வாங்கியிருக்கோ அதுக்கப்புறோ வேற என்ன தண்டன குத்துருக்காங்க கிளாஸு கிளாஸ் ஃபுல்லா வெளில நில்லுங்க அந்த தண்டன தா அதிகமா குடுப்பாங்க முட்டி போட்றது ஒரு தண்டன அந்த மார்ருக்கோ உங்களுக் க்கு பள்ளி வகுப் பள்ளியில படிக்கும்போது உங்குளுக் புடித்தமான ஒரு பாடம்னா எத சொல்லுவீங்க
எனக்கு பிடித்தமான பாடம்னா ஒரு பத்தாம் வகுப்பு வரைக்கும் கணக்கு இருந்துச்சு பதினொன்னு பன்னெண்டு கணக்கு இல்ல நா எடுக்கல எனக்கு அதுக்கப்றோ ரொம்ப பிடித்தமான பாடோன்னா அறிவியலும் அதே மாரி சமூக அறிவியல் சொல்லா இந்த ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடித்தமான பாட சமூக அறிவியல் எனக்கு ஒருக் ஒரு இப்போ உள்ள காலகட்டோ ஒரு ஆறு வருஷமா புடிக்குன்னா அறிவியல் எப்பவுமே புடிக்குன்லா ஏனா அந்த அறிவியல் வந்து நம்மளுக் வந்து மதிப்பெண் நறைய வரூ படிக்க நல்லா இருக்கூ அப்டின் சொல்ட்டு அ சமூக அறிவியல்ன் போது நறைய கதை கள்ட்ருக்கோ நம்மளோட அ பத்தாம் வகுப்பு வரைக்கும் அது அந்த பாடோ நடத்துனா தூக்கந்தா வரூ பதினொன்னு பன்னெண்டு நம்மளுக்கு கடையாது ஆனா போக போக அத பாத்தி படிக்கும் போது அதுதா இருக்கறதுலே ஒரு அழகான பாடம் அப்போன் தோன்ற அளவுக்கு இருக்கும் சமூக அறிவியல் அவ்ளோ வந்து கதைக்களங்கள் வந்து அருமையா இருக்குன் சொல்லா உங்குளுக் பிடித்தமான பாடம் என்ன நீங்க எதுல மதிப் அவங்களுக்கு ரொம்ப இதுல நா படிச்சா நா நறைய மதிப்பெண் எடுப்பே இந்த இது எனக்கு ரொம்போ புடிக்கும் இவங்க நடத்துறது அப்டின்னு
ஆ எனக்கு வந்து ஆ எப்பவுமே புடிக்காத ஒரு பாடம்னா கணிதம்தா ஏனா எனக்கு நெனவு நினைவுல் இருக்கற வரைக்குமே வந்து நா எடுத்துட்ருப்பே ரொம்போ புடித்தமான பாடம்னா அறிவியல் தா அ பே எப்பமே அறிவியல் புடிக்கு கு அறிவியல்லியு வந்து அந்த தாவரவியல் விலங்கியல் அது ரெண்டுமே என்னோட ரொம்ப புடித்தமான ஒரு ரெண்டு பாடங்கள் நா அதுதா எப்பவுமே ஆ ஏன்னா அந்த பாடங்கள் எனக்கு புரியவும் செய்யும் அது நடத்துன ஆசிரியர்களும் ரொம்ப நல்லா நடத்துனாங்க அதனால அது ரெண்டு ரெண்டு பாடமே எனக்கு எப்பவுமே மனதில இருந்து நீங்காத ஒரு பாடம் அதான் நான் சொல்லுவேன் அதுலதான் நம்ம மதிப்பெண்ணுமே மதி பெண் வகையிலுமே பாத்தீங்கன்னா அது ரெண்டுமே எனக்கு எப்பவுமே கொஞ்ச அதிக மதிப்பெண்கள் மதிப்பெண்கள் எடுக்கற ஒரு பாடமா இருக்கு
உண்மதா ஏனா அறிவியல்ங்கிறது நெறைய பேருக்கு ஒரு பிடிச்ச பாடன்னு சொல்லலா. அது அதே மாரி சில பேருக்கு பிடிக்காத பாடம்னு சொல்லலா அறிவியல் நெறைய பேருக்கு புடித்த பாடம்ன்னு சொல்லலா எனக்குமே ஒரு பதினொன்னு பன்னெண்டு வந்தோனே எனக்கு கணக்கு மேல ஆர்வோ இல்ல. கணக்குமே நா எடுக்கலன் சொல்லலா ஏனா கணக்குன் போது சின்ன வயசுல நாம போட்ற கூட்டல் பெருக்கள்ல்லா எளிதாருக்கு போக போக அந்த கணக்க பாத்தா எரிச்சலா இருக்கு அது வந்து நெறைய பேர் பண்ணு போது நா வந்து அப்டி அபூர்வமா பாப்பே இவங்க வந்து ஒரு திறமசாலியானவங்க கணக்கு போட்றவங்க அப்படின் சொல்ட்டு அவங்கள வந்து ஒரு வியர்த்தா பாக்கற ஆள்ல்ல நானு ஒருத்தின் சொல்லலா ஆனா கணக்கு போட்றவங்கலா வந்து நா ரொம்ப வியப்பா பாப்பே அவங்களுமே சொல்வாங்க கணக்குல வந்து மதிப்பெண் எடுக்கறது ரொம்ப எளிது. ஒரு கல்லூரியில போனாலுமே அது ஒரு ஒரு ஒரு சம் பண்ணா ஒரு ஏதாவது ஒரு கணக்கு பண்றோனா அதுக்கு மொத்த மதிப்பெண்ணு போட்டுருவாங்க. இதே இது ஒரு அறிவியல்ல ஒரு ஒரு வினாக்கு எழுதுறோனா அதுல நெறைய வந்து மதிப்பெண் கம்மி பண்ணுவாங்க. ஆனா கணக்குங்கறது அதோட பதில் மட்டுந்தா. ஆனா அது மதிப்பெண் எடுக்கறது எளிதுன் சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லி நா கேள்விப்பட்டிருக்கே அ கண்டிப் அப்ப அடுத்த இதுல இன்னு விவரமா பே சுவோன் நெனைக்கிறே
ஓகே